வணக்கம் தோழி
வணக்கம் தோழா சொல்லுங்க
சாப்டீங்களா தோழி ஆ நா நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே
இன்னக்கி நம் ஆ சாப் சாப்ட்டே தோழி தோழி இன்னக்கி நம்ம என்ன தலைப்பின் கீழ பேசலா நீங்க சொல்லுங்க
ம் சோ நா டிராவல் பத்தி பேசலான்னு நெனைக்கிறே நீங்க என்ன சொல்றீங்க
அப்டிங்களா ஆ டிராவல்ஸ் ஓகே எனக்கு எனக்கு ஓகே தா தோழி அ நீங்க எந்தெந்த மாரி எடங்களுக்கெல்லா போயிருக்கீங்க அ வெகு தூரமா இருக்கிற எடங்களுக்கெல்லா நீங்க எங்கெங்கல்லா போயிருக்கீங்க எவ்ளோ தூர எல்லா போயி பயணிச்சிருக்கீங்க அங்க என்னா என்னல்லா நீங்க பாத்திருக்கீங்க உங்க உங்க ஊர்ல இல்லாம அந்த ஊர்ல அதிஷ் ஆ வியக்குற மாதிரி நீங்க எந்தெந்த எடத்துக்கெல்லா போயிருக்கீங்க எந் எந்த மாரி விஷயங்கள நீங்க பாத்துருக்கீங்க அதோடைய அனுபவங்கள பத்தி நீங்க சொல்லுங்க அதுக்குத்தவுந்த மாரி நானு
சேரிங்க சேரிங்க நா பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டா ஊட்டி போயிட்டு வந்தே ரொம்பவே நல் லா இருந்துச்சு அங்க பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் டால் பின் நோஸ் இந்த மாரி நெறைய எடமெல்லா இருந்துச்சு அதெல்லா போயிட்டு வந்து அப்றோ பாத்தீங்கன்னா அந்த கிளைமேட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ எங் உங்க ஊர்ல ரொம்ப வெயிலு இந்த மெயின் அந்த கிளைமேட்டு்காக தா போணமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்க அப்றோமா பாத்தீங்கன்னா அங்க அந்த ரோஸ் கார்டன்ல போம்போது அங்க பாத்தீங்கன்னா இந்த ரோஸு ரோ ரோசு செடியெல்லா வச்சீ நல்லா பறவைகளிளெல்லலா நல்லா கிரியேட் பண்ணி நல்லா சூப்பரா இருந்துச்சு அது ரொம்பவே ரசிச்சு பாத்தே அப்றோமா பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு வந்தோ அதுக்கு முன்னாடி
ம்
அங்கயு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே நெறைய பார்க்ஸ் அப்றோமா பாத்தீங்கன்னா அந்த போட்டிங் எல்லாமே இருந்துச்சு அந்த எடமு எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது
பண்ணிங்க அ சாக் இந்த அ சாக்லேட் ஃபேக்ட்ரி அந்த மாரி எடத்துக்கு எல்லா நீங்க போகலியா
ஆ போன சாக்லேட் ஃபேக்ட்ரி டீ ஃபேக்ட்ரி அதெல்லா போனோ அங்க சாக்லேட்டு அப்றோமா பாத்தீங்கன்னா அந்த ஊட்டி வர்க்கை எல்லா வாங் வாங்கிட்டு வந்தோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த வர்க்கை இங்க அந்த மாதிரி டேஸ்ட் எல்லா கெடைக் கிறது இல்ல எங்க ஊர்ல அங்க அந்த அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப ரசிச்சு சாப்ட்டோ நாங்க அதுக்கப்றோமா அந்த சாக்லேட் கூட நெறைய இருந்துச்சு அங்க
ம் ம்
விக விகமா இருந்துச்சு அப்றோமா நல்லா பில்லிங் பண்ணி அந்த ஜெல் மாதிரி எல்லா நல்லாவே இருந்துச்சு சாக்லேட்டு் பசங்க எல்லா ரொம்பவே ரசிச்சு சாப் டாங்க அந்த சாக்லேடட்டு அதுக்கப்றோமா பாத்தீங்கன்னா அங்க டீ பாத்தீங்கன்னா டீ வகைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு மசாலா டீ ஜிஞ்சர் டீ அப்றோமா சாக் சாக்லேட் டீ எல்லாமே இருக்கு தோழா அங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு
ம் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா நாங்க எங்க குடும்பத்தோரோட நாங்க போயிருந்தோ ஊட்டி நாங்க போகு போது அந்த சூழ்நிலை ந நல்லா இருந்துச்சு நாங்க போகுபோது அந்த வானிலை வந்து ஆ ந நல்லா இருந்துச்சு அ இந்த ஃபால்ஸா இருக்கட்டு சரி நீர்விழ்ச்சி நாங்க போம்போதே அந்த மழைய சுத்தி சுத்தி போய்ட்டு இருக்கும் போது நீர்வீழ்ச்சி நாங்க அந்த அ போற வழியிலேயே அந்த நீர்வீழ்ச்சிகளல்லா பாத்தோ அதுக்கப்புறோ நாங்க போகும் போது அ நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா யான ஒண்ணு குறுக்குல வந்துருச்சு அது எங்களுக்கு வந்து அ பயோ அதிகமாயிடுச்சு அத விட ஆ நேர்ல பாத்ததுன்றத விட பயோ அதிகமாயி ச்சு ஏன்னா எங்களால ரிவர்ஸ் எடுக்க முடியல சென்ட்ரல மாட்டிக்ரோ எங்களுக்கு முன்னாடியு அதிகமா வண்டிங்க இருக்கு பின்னாடியு நிறைய வண்டிங்க இருக்கு நாங்க இடையில மாட்டிக்கிட்டதுனால கொஞ்சோ பயோ பயோ உண்டாயிடுச்சு ஏன்னா சுத்திருக்க கூடிய அந்த வனத்துறை காவலர்கள் யாருமே இல்ல சோ அதன அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பயோ ஆயிடுச்சு அந்த மாரி ஒரு விஷயோ அனுப அனுப அனுபவமா இதாய சு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா மேல போக போக போக அந்த அ வானிலை அந்த சூழ்நிலை வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த குளிர்காலம் அப்டின்ற டைம்ல நாங்க போயிருந்தோ ஆ நீர்வீழ்ச்சிகள் அந்த குளிர்காலம் எல்லாமே ஏத்த மாரி நல் நல்லாவே இருந்துச்சு அந்த அ பழங்களாக இருக்கட்டு சரி அதுக்கப்புறோ கார்டன் போயிருந்தோ அ தோட்டங்கள் போயிருந்தோ அ தேயிலை தோட்டத்துக்கு போயிருந்தோ அதுக்கப்புறோ சாக் ரி தோட்டத்துக்கு போனோ ஃபேக்டரிக்கு போனதா இருக்கட்டு சரி எல்லாமே அந்த வாழ் அந்தோட அந்த அ சூழ்நிலைக்கு அந்த எடோ வந்து அ உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமா பாத்தீங்கன்னா ஊட்டில வந்து அந்த கேரட் வந்து ரொம்ப அ அந்த கேரட் வந்து நம்ப ஊருங்கள்லா அந்த கேரட் கிடைக்கிறது இல்ல அந்த ஒரு கேரட் டுவந்து நல்லா இருந்துச்சு இன்னொரு விஷயோ வந்து நாங்க என்ன அங்க இது பண்ணோனா அந்த அந்த ஊட் உப்புல வந்து உப்பு உப்பு வினிகரு பயன்படுத்தி அந்த பழங்கள ஊற வச்சு குடுக்க குடு குடுத்தாங்க அந்த விஷயோ வந்து நம் ந எங்க ஊர்ல வந்து அந்த மாதிரி எதுவு இல்ல அது அது சாப்படவே கொஞ்சோ வித்தியாசமா இருந்துச்சு சாப்பிடும் போது வித்தியாசோ இருந்துச்சு அது நா வந்து புது புது விதமா அனுபவத்த பாத்தே ஏன்னா அந்த பழங்கள வந்து அந்த வினிகர் உப்புல ஊற வச்சு அத சாப்பிடும் போதே ஒரு தனி சுவைய உண்டாக்குச்சு அது அந்த மாதிரி விஷயோல்லா கொஞ்சோ வியக்குற மாரி இருந்துச்சு
ஆமா வினிகரு இது ஊத்தும்போது பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதுமே கெடாது அப்டி சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா அந்த எடோ ரொம்ப குளிர்ச்சியான எடோ அங்க அதிகமான எந்த இப்ப பாத்தீங்கன்னா பால் கூடயே அங்க நல்லாவே இருக்கு ஒரு நாள் முழுசா நம்ம அத கொதிக்க வைக்கலனா கூட காலையில வாங்குற பாலு நைட்டு வரைக்கு அப்டியே நல்லா இருக்கு ஏனா அங்க இருக்கிற அந்த அந்த கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்கு ஆமா
அதுதா அ ஆனா அது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கோல்லா இ அந்த மாரி ஒரு விஷயத்த நாங்க இதுவரையு பாத்ததில்ல முதல் முறையா அந்த அனுபவத்த அனுபவிக்கு போது ம் வித்தியாசமா இருந்துச்சு ஒரு பழங்கள்ல வந்து இந்த மாரி ஒரு விஷ்யம் பண்ண முடியுமா அது ஒரு தனி சுவையக் குடுக்குமா அப்டின்றத ஒரு அனுபவத்த நாங்க பாத்தோ அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா நாங்க இந்த பக்கோ இந்த சென்னை போற வழியில இந்த வெள்ளூர் இந்த மாதிரி வழியிலல்லா பாத்தீங்கன்னா அ இந்த பக்கோ போயிருந்தோ ஒரு டூர் மாரி போயிருந்தோ ஒரு சுற்றுலா மாரி போயிருந்தோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த நீர் வீழ் ச்சி எல்லா இந்த பக்கோ அதிகமாவே இருந்துச்சு அங்க வந்தி ச்சோனை அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வாட் ஒரு நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப வே அ‌‌ பயங்கரமாவு அனுப் னுபவ வந்து வேற மாரி ஒரு அனுபவத்த குடுத்துச்சு எப்டி பாத்தீங்கன்னா இந்த மாரி இந்த பக்கோ போகும்போது இந்த மாரி விஷயங்கள் இந்த பக்கோ இருக்குதா ம் அ அதிகமா வந்து ஊட்டி இந்த மாரி கொடைக்கானல் இந்த மாரி எடத்துல போய் போய் பாத்தா நமக்கு இவ் நம்ள சுத் தியே இருக்கே இந்த மாரி எடங்களு இருக்கு அப்டின்ற ஒரு விஷயத் த உண்டாக்குச்சு அ பாத்தீங்கன்னா கிட்டத்தட் நாங்க இந்த பக்கோ போகும்போது ஒரு அஞ்சு ஆறு நீர்வீழ்ச்சிகள் பாத்தோ அஞ்சு ஆறு நீர்வீழ்ச்சிகள் மூணு மலைகள் இந்த மாரி விஷ்ய அந்த மாரில்லா இருந்துச்சு அந்த மலைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மலைகள்ல ஒரு ஒரு வித்தியாசமான பழங்கள் கெடச்சது ஒரு மலையில பாத்தீங்கன்னா பலாப்பழ ரொம்ப அதிகமா விற்கப்பட்டுச்சு அந்த மலையில அதிகமா கெடைக்கு அப்டின்ற மாரி ஒரு விஷ்யோ கெடச்சுச்சு
து இந்த பலாபழம் அதிகமாவே உங்களுக்கு கெடைக்கும் ஏனா இந்த மாரி காலத் துல தா வருது அந்த பலாபழம் ஒரு தடவயாவது சாப்புடணு அப்டின்னு சொல்லுவாங்க
கண்டிப்பா அ ஆனா ஆனா அங்க அந் அந்த மலையில பாத்தீங்கன்னா அ எப்பயுமே பலாபழம்ன்றது வந்து கெடைக்கு அப்டின்ற மாரி ஒரு விஷ்யோ இருந்துச்சு அந்த மலையில அ அந்த அந்த மலையில வந்து பலாப்பழம்தா அ அதிகமா உற்பத்தி ஆகுற மாதிரி ஒரு அந்த மல இருந்தது அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா அத்திப்பழோ அத்திப்பழோ வந்து அவ ஆ நம்ம வந்து காஞ்ச அத்தி பழம்தா நம்ம பாத்திருப்போ செடியில செடியில இருந்தே வளர்றது வந்து அந்த அத்திப்பழத்த நாங்க பாத்தோ செடியிலே வளர்னு அது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு ஃப்ரூட்டாவே தேன்ல ஊற வச்சு அந்த பழத்த சாப்பிடுற மாரி ஒரு விஷ்யோ அந்த மாரி ஒரு விஷ்யோ மலையில பாத்தோ அதுக்கப்பற பாத்தீங்கன்னா நெறைய பழ வகைகள் ஏகப்ப அந்த ஆ நெல்லிக்காயிலே ஆ நட்சத்திரம் மாதிரி ஒரு நெல்லிக்கா வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி நெல்லிக்கா உற்பத் பண்ணு நம்ம கடைங்கள விக்கிறோ அதெல்லா பாத்துருப்போ கடையில விப்பாங்க அத நம்ம வாங்கி சாப்டுவோ அந்த மாரி விஷயங்கள் எல்லா பாத்துருக்கோ ஆனா நம்ம அங்க அங்க அதுதா வெலை
நேரடியா ஆமா நேரடியா நம்ம அந்த மரத்துல பாக்குறது பாத் பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு
அங்க பாத்தீங்கன்னா ஏ கைக் எட்டுற தூரத்துலயே அந்த விஷயங்கள் எல்லா கெடைச்சிது கைக்கு எட்னவொன்னே அந்த பழங்களா இருக்கட்டு அத பறிச்சு சாப்புறதா இருக்கட்டு யாரு எதுவு கேக்கல இல்ல நீங்க சாப்டுங்க அது இந்த மாரி பழத்த தா சாப்புடணு இந்த மாரி இருக்கறத சாப்டக் கூடாது இத வந்து நம்ம பிக்கக் கூடாது அப்டின்னு ஒவ்வொருத்தரு அவுங்க சொன்ன விதமா இருக்கட்டு சரி அது எல்லாமே ஒரு நா மீ பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்ப பெரிய பெரிய மலைங்கள்ல போய் பாத்தது தா நமக்கு ஒரு தூரமா ஒரு தூரமான எடத்துக்கு போயிட்டு அங் அங்க வந்து ஒரு நாலஞ்சு நாள் தங்கி நம்ப அங் இது என்னன்ன இருக்கு அங் அங்க பாக்குற மாரி விஷயங்கள தா நம்ப அதிகமாவே கவனிச்சிருப்போம் ஆ பாத்தீங்கன்னா நம்ம ஊட் டிக்கு போனா ஊட்டி மல மேல இதெல்லா இருக்கு இந்த மாரி விஷயங்கள்லா நம்ம அங்கதா பாக்க முடியு
ஆமா
அப்டின்ற ஒரு விஷய இருக்கும் போது இந்த பக்கம் வரம்போது இந்த இந்த மாரி சின்ன சின்ன ஆ ஊருங்கள்லயே இந்த மாரி விஷயங்கள் நம்ப பாக்குறோ அவ்வளோ தூர போகறது நம்பளுக்கு பக்கத்துலயே இந்த மாரி விஷயங்கள் எல்லா நம்ப பாக்குறோமே அப்டின்ற ஒரு விஷ்யோ இருந்தது அதுக்கப்புற பாத்தீங்கன்னா நாங்க அந்த மலைங்கள்ல இருந்து கீழே வரும்போது அங்கேயு ஒரு நீர்வீழ்ச் சி இருந்தது அது ரொம்பவே அழகா இருந்தது அந்த நீர்வீழ்ச்சில அந்த அதுக்கு முன்னாடி இருந்த கோவில் ரொம்ப அழகா இருந்தது அந்த நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சி நீர் நீர்வீழ்ச்சிக்கு நீர்வீழ்ச்சிக்கும் கோவிலுக்குமே இடையில ஆ ஒரு ரொம்ப பெரிய ஆ இது இருக்கு ஒரு எடம் மாரி விட்டுருக்கு ஏன்னா அது இந்த பக்க போனா விழுந்துருவோ நம்பளால திரும்ப எந்திரிக்கவே வந்து ஓ எந்திரிச்சு வரவே முடியாத அளவுக்கு ஒரு எடம் இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு முன்னாடி கோவில் இருக்கு அந்த நீர்வீழ்ச்சிக்கு கோயிலுக்கு எடையில அந்த பள்ளம் பள்ளத்தாக்கு வந்து இருக்கு அந்த மாரி விஷயல்லா பாக்கும் போது ம் அந்த மாரி விஷயம் பாக்கும் போதுல்லா ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு கீழ வந்து சுத்திக்கிட்டு போயி மேலே போய் கோயிலு கோவிலு மேல ஏற் மேல போய் பாத்தா கோவில் கோவில் கோயிலும் அந்த நீர்வீழ்ச்சி பாத்தீங்கன்னா அது பாக்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த கோயில் நீர்வீழ்ச்சி அது ஆ அந்த கோயில் மேலதா நீர்வீழ்ச்சியே வர மாரி அந் த ஒரு ஆ பாக்கும்போது அந்த மாரி ஒரு விஷயம் அனுபவிக்கும்போது ரொம் அழகா வியப்பா கண்டிப்பா வியப்பான ஒரு விஷ்யமாவு நல்லாவு இருந்துச்சி அத பாக்க போது
நன்றி நன்றி தோழா உங்க கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம் மீண்டும் தொடர்ந்து பேசலா
கண்டிப்பா நன்றி